வணக்கம் தோழி கேக்குதுங்ளா நா பேசுறது
ஆ கேக்குது தோழி கேக்குது
ம் நீங்க தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நாங்க நலமா இருக்கோ தோழி நீங்க நலமா இருக்
ம் நலம் தோழி ஆமா இன்னைக்கி என்ன பத்தி பேஸ்லா தோழி
ஆ ஆ ஒரு அ பேங்க்ல போய்ட்டு நம்ம போய்ட்டு ஒரு புக் ஓப்பன் பண்றத பத்தியு ஒரு நகை அடகு வைக்கிறத பத்தியு பேங்க்க பத்தி நம்ம பேசுவோ தோழி
ஆ சரி ஓகே தோழி ம் சரிங்க தோழி
அ முன்னாடிலா பாத்தீங்ன்னா நம்ம வரவு செலவு கணக்கு வைக்கணு ஒரு பேங்க்குக்கே நம்ம போற துக்கு ரொம்ப பயந்துகிட்ருந்தோ ஒரு காலகட்டத்துல அ போஸ்ட் ஆஃபிஸ் அப்டிங்கிறது மட்டு்ந்தா உண்ம உறுதி ஆ கரெக்டா இருக்கு அப்டிங்கறதோட இதா இருந்துச்சு ஆனா இப்ப இருக்க காலக் கட்டத்தில்ல பேங்க் மட்டு பேங்கையு நம்பலா அப்டிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டோ நம்ப ஆனா அந்த பேங்க குள்ளக்குனு பாத்தீங்ன்னா ஒவ்வொரு பேங்க் குக்கு ஒவ்வொரு விதமான இது இருக்குது ஒரு பேங்க்ல பாத்தீங்ன்னா ஆரம்பத்துல ஐநூற் ரூபா குடுத்து நீங்க ஓப் ஓபன் பண்ணா போது அப்டின்னாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்ன்னா ஆயிர் ரூபா கட்டணு அதுல இன்னொரு பேங்க்ல பாத்தீங்ன்னா மூவாயிர் ரூபா கட்டணு
ஆமா இந்த ஹச்டி எஃப்சி பேங்க்கு அப்டி சொல்லிட்டு இருக்கு இல்யா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா அஞ்சாயிரூபா இருக்கணும் அப்டி நம்மளா போயிட்டு இந்த பேங்க்ஓ ஓபன் பண்ணனும் அப்டின்னா அதுல மினிமம் பேலன்ஸ் மா அஞ்ஜாயிரூபா வக்கணும்
ஆமா ஆமா ஆமா அது கம்மியா போச்சுன்னா அப்ப நம்ம பணத்த இதுலந்தே திருப்பி எடுக்கறாங்க நம்ம பனமே திருப்பி போகுது அப்ப அந்த இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சில அ நடுத்தர வர்க்கமா இருக்கட்டும் இல்ல ஆ வயசானவங்களாம் இருக்க டோ பேங்குக்கு போறதுக்கே இப்போ யோசிக்கிறாங்க என்னோட பணோ அங்க ஆயிர்ரூபா இருக்கு அப்டினு ஒரு நம்பிக்கைல அவுங்க இருந்தா அது வந்து நீங்க நா வந்து வரவு செலவு பண்ணல நீங்க வந்து ஆ அ பணம் போடவு இல்ல எடுக்கவு இல்ல ஆ மெயின்டென் பண்ணல அப்டின்ற துக்கு அவுங்களே அவங்களோட காசு எடுத்துறாங்க அப்ப இது வந் து ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சியா இருக்குது அ அத வந் து அவுங்க வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டு சொல்றாங்க நாங்க இங்க ஆயிரூபா இருக்குன் தானே ஒரு நம்பிக்கையா இருந்தோ கடசில நீங்களே ப்ப எடுத்துட்டு இப்ப இல்லன் சொன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியு
படிச்சவங்களுக்கு அப்டின்னா அப்போ நல்லா இப்போ இந்த பேங்க் பத்தி எல்லா தெரியு இப்ப படிச்சுருக்கறவொங்களுக்கு இத பத்தி தெரியு அவுங்க என்ன பண்ணுவாங்க கரெக்டா மெயின்டன் பண்ணுவாங்க இல்ல இப்ப ஆயிரபா நம்ம வக்றோ அப்டினா இதுல இது மெசெஜ் சார்ஜஸ்கு எஸ் எம் எஸ் சார்ஜஸ் இப்ப டெபிட் கட் சார்ஜஸ் என்னென்னவோ சார்ஜஸெல்லா போடுறாங்க அது எல்லா நம்மளுக்கு தெரியு ஏன்னா நம்மளுக் படிச்சிருக்கோ அவுங்க சொல்லும் போது நம்மளுக்கு தெரியு இந்த விஷய ல்ல இப்ப படிக்காதவங்க அப்டி இருக்கும்போது அவங்கல்லா எப்டி இதெல்லா மேனேஜ் பண்ணுவாங்க அவுங்களுக் தெரியாது இல்யா அப்போ அவங்க கு இது ஒரே மாற்றமா இருக்குது காசு நம்ப வக்கும்போது
ம் கண்டிப்பாக தோழி அது அவுங்க நா ஃபஸ்ட்டே அவுங்க ஆரம்பிக்கும் போதே அந்த வார்த்தைய அவுங்க சொல்லிருக்கணு அவுங்க சொல்ல மாட்டேன்றாங்க அதுக்கப்றம் பாத்தீங்னாக்க வட்டி விகிதம்னே ஒவ்வொரு பேங்க்குக்கு ஒவ்வொரு மாரி இருக்கும் ஆ ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கு சார்ஜ் புடிக்கறது பாத்தீங்கனா அம்பது ரூபால இருந்து முன்னூறு ரூபா வரைலுமே சார்ஜ் எடுத்துக்கிட்ருக்காங்க
ஆமா தோழி கரெட்டா சொன்னீங்க தோழி ஏன்னா இப்ப ஆமா சொல்லுங்க தோழி
ம் நீங்க சொல்லுங்க
ஆ சொல்றேன் ஹலோ
இப்போ கேக்குதுங்களா தோழி நா
ஆ கேக்குது தோழி ஆ கேக்குது இப்ப கேக்குது ஆ
இப்போ நம்ம பேங்க்ல பாத்தோனா நா என்னோட இருக்கும் போது நா வச்சு இருக்கு போது இந்த டெபிட் காட் சார்ஜஸ் அப்டின் சொல்லிட்டு ஒரு பேங்க்ல பாத்தீங்கனா எரநூத்தி அம்பது ரூபா புடிக்கறாங்க தோழி ஆனா இதே இன்னொனு ஒரு பேங்க் நா சின்ன வயசுலந்தே வச்சுருக்கேன் தோழி அந்த பேங்க்ல பாத் தீங்கனா அதிகமா சார்ஜஸ் போட்றாங்க ஆற்நூறுபா ஆறுநூத்தி ஐம்பது ரூபா போட்றாங்க எஸ் எம்எஸ் சார்ஜஸ் எருநூறுபா போட்றாங்க சோ அதனாலயே அந்த பேங்கே நம்மளுக்கு வேண்டா இந்த பேங்கே நம்ம குளோஸ் பண்ணிற்லா அப்டின்ட்டு மாறி ஒரு யோசன வந்துச்சி தோழி எனக்கு
கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதா தோழி ம் இப்ப பாத்தீங்கனா நம்ம குறைகள் மட்டு நம்ப பாக்குறோல அதோட நிறைவுகளையு கொஞ்ச பாருங்களே இப்ப நார்ம்லா பாத்தீங்கனா முன்னாடி நாட்கள்லலா அ சம்பளோ வந்து நம்ம கைலதா குடுத்துகிட்ருந்தாங்க
ஆமா
அந்த பணத்த வந்து நம்ம கரெக்டா வந்து பஸ்ஸுலையோ வண்டியிலயோ தனிப்பட்ட முறையில் நம்ம கொண்டு வரவே முடியாது எப்ப எந்த எடத்துல யார் திருடுவா யார் புடிங்க்குவா இல்ல நம்ம கைமீறி நம்ள தெரியாமயே நழுவி விழுந்துரு
ஆமா
அப்டி இருக் குற ஒரு பட்சத்துல நமக்காக ஒரு அக்கௌண்ட் இருக்கு அந்த அக்கௌண்ட்ல பணத்த போட்டா ஒர்ரூபா கூட வேஸ்ட்டு போகாம அந்த பணோ நம்ப சம்பள பணோ நம்ம கைக்கு வந்துரு
ஆமா கரெக்ட்டு
ஆ அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குறிப்புதா என்னைய பொறுத்தவரையிலு மே எங்கேயுமே நம்ப காச தவற விடாம கரெக்டா நம்ம வீட்டுக் கொண்டு வந்து சேத்தர்றோ இது இது வந்து இதுல ஒரு லா போ இருக்கே அப்டின் சொல்ட்டு
நல்லது இருக்கு அதுவு இல்லாம இப்போ வட்டி எல்லா இப்போ ஒரு பத் தாயிரூபா வச்சா அதுல வட்டி இன்ரெஸ்டெல்லா போடுறாங்க இப்போ கஷ்டப்பட்றவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஆமா கம்மியாதா போடுறாங்க அப்போ கூட இப்போ கஷ்டமா இரு குறவங்களுக்கு இப்போ ஒரு பத்தாயிருபா அவுங்க கொஞ்ச கொஞ்சோமா சேத்து வைக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு பத்தாயிரபா ஒரு முன்னூறுபா நானூறுபா போட்
ஆஹ் அது சந்தோஷோ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தோழி
ஆமா அந்த மாரி ஒரு சிலது ஆனா ஒரு சிலது நல்லது இருக்கு எ அப்டி என்னனா நம்ம கொஞ்சொ குடுத்தாங்கனா இப்போ அதிகமா போயிருது அதுதா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
கண்டிப்பா தோழி அதே போல நம்ம நகைகள் அடகு வைக்கிறோ பாத்தீங்களா அப்ப அந்த நகை அடகு வைக் கிம்போது பாத்தீங்கனா நம்ப தனியார் கடையில ஒரு மாரி வச்சோனா வட்டி விகிதோ ஜாஸ்தியா இருக்கு
ஆமா தோழி
அதே நேரத்துல் நீங்க இங்க வங்கியில வச்சீங்கனா அது ஒரு சேஃபா ஒரு லாக்கர்லயு வச்சிருவாங்க வட்டி விகி தமு நீங்க ஆறு மாசத்துல ஒரு வருஷோ வரையில் நமக்கு டைம் குடுப்பாங்க இதுக்குள்ள வந்து நீங்க திருப் பி வச்சிக்கோங்க மாத்தி வச்சிக்கோங்க அப்டின் சொல்லிட்டு ஆனா வட்டி அதே மா அ ளவுதா இருக்கு ஆனா நம்ம வெளியில வச்சோனா அப்படியே டபுள் சார்ஜா இருக்கு ரெ
கரெக்டா சொ
ரெ ரெட் ரெண்டு மடிப்பா வந்து அந்த அப்ப பேங்க்கோட பரிவர்த்தன நமக்கு ஒரு விதத்துல லாபமாவுருக் குது ஒரு விதத்துல நஷ்டமாவு இருக்குது
கஷ்டமாவு இருக்கு கரெக்டா சொல்லுங்க தோழி ஏனா இப்போ நா என்னோ பயே இப்ப நாங்களே வீடு வாங்குனோ தோழி எ எங்க மம்மாப் பாயெலா சேந்து நாங்களே வீடு வாங்குனோ நாங்களே இப்போ பண்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறனால நா மளே பேங்க்லதா லோன் எடுத்துதா ஒரு வீடு வாங்கிருக்கோ திதா ஆனா அதுல பாத் தீங்கனா லோன் நம்ம எடுக்கம் ஆ ரொம்ப பன்னென்டு பர்சன்ட் சார்ஜஸு அந்த மாரில்லா போட்டா அதனால நம்முளுக்குன்னு ஒரு வீடு ஆயிடு நம்ம கொஞ்ச கொஞ்ச கட்டிக்கலா அப்பிடின்னு பர்சனல் லோன் போட்டு வாங்கிட்டோ
ம்
ஆனா அது என்ன ஆயிடுச்சு இப்பனா இ எல்லாரு கொஞ்ச கொஞ்சமா சேத்து வச்சு அவுங்க அவுங்க கட்டிட்டு வந்துட்டாங்க இப்ப நானு கட்டணு அப்பிடி சொ சொல்லிட்டு நானு என்ன பண்ணே இந்த பேங்க்ல நகை போய் வச்சா அதுக்கு கம்மியா கொஞ்ச ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா போட்டு அவுங்களோ காசு தராங்க அப்பிடின்ட்டு இப்போ நா பத்து சௌரன் போய் வெக்கறை அப்பிடின்னா எனக்கு அஞ்சு லட்ச குடுத்தாங்க
ம் ம்
இப்போ நா அந்த அந்த அஞ்சு லட்ச எனக்கு வந்ததுனால நா போய் என்ன பண்ண ஆ பேங்க்ல வாங்கின லோனுக்கு அத நா போய் கட்டிட்டே அது என்ன ஆயிடுச்சுன்னா லோனுக்கு பாத்தீங்கனா அதுல இன்ட்ரெஸ்டு அதிகமா வருது தோழி இதுவே நா நக வெ செயி வாங்கனதுல்ல எனக்
ம் கம்மியா வரும் ம் ஏன்னா இது நம்ம முதலீடு பண்ணிருக் ப்போம் தோழி
ஆமா
நம்பளோட நகைய நம்ம வச்சிருக்கிறோம் அதுல நம்ம முதலீடு கெடையாது அதனால வட் ட்டி விகிதம் கொஞ்சம் அது கூட தான் இருக்கோ ம் ஆனா அந்த விதத்துல பாத்தா நமக்கு ஒரு ஆ நம்பளோட நகை சேஃபா பத்திரமா இருக்குன்னு சொல்லலா வெளிய ஒரு கடைங்களை சாதா ஒரு கட அந்த மாரிலாம் நம்ப வெக்கும்போது எப் இப்போ காலி பண்ணிட்டு நைட்டோட நைட்டு போனாலும் நமக்கு அது தெரியாது
இதுவும் என் வாழ்க்கையில நடந்துருச்சு தோழி எங்க அம்மா என்ன பண்ணாங்க இந்த மாறி கல்யாணத்துக்காக அவுங்க நகை எல்லாம் வச்சாங்க இப்ப நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்பிடின்னு சொ சொல்லிட்டு அவுங்க நக எல்லாம் போய் வச்சாங்க வட்டில்லா கடன் அப்பிடின்னு சொல்லி ஒரு எடத்துல போய் வச்சாங்க அவுங்க என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷ வரைக்கும் நல்லதான் இருந்தாங்க எங்க அம்மா கட்டிட்டு இருந்தாங்க என்ன ஆயிச்சுன்னா நம் நம்ம காசு கட்டிட்டு கூட அவுங்க நக என்ன பண்ணிருக்காங்க எதுவோ பிசினஸ்ல போட்டுருக்காங்க போல நம்ம குடுக்குறோம் இல்லையா வெக்கறதுக்கு அந்த நக எது பிஸ் பிஸ்னஸ்னு போட்டுருக்காங்க போலருக்கு அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு
ஆ
அது லாஸ் ஆனதுனால எங்க அம்மாவோட ஏழு சவரோ நக போயிடுச்சு தோழி அது லாஸ் ஆகுந்தாலே என்ன ஆயிட இந்த மாறி நறிய ஏ அந்த கடத் அந்த கடையில வச்சிருந்திருக்காங்க எல்லாரும் என் வெயிட் ட் பண்ண சொல்லியிருக்காங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அவங்க நக போயிச்சுனு பயந்து போயி ஒரே ஆர்ப்பாட்டம் இந்த ஸ்ட்ரைக் பண்ண ஸ்டார்ட் பண்ட்டாங்க அது பண்ண உனே அவ என்ன பண்ணிட்டான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிட்டு திவார்ன்னு போட்டாங்க அது போட்டதுனால என்ன ஆயிடு விஷயங்களுக்கு இன்னும் வரைக்கும் அது வரல கோர்ட்ல கேஸ் போயிட்டே தான் இருக்கு ய நகவும் வரல எதுவுமே வரல தோழி அந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சோ எனக்கு எங்க வாழ்
ம் அப்பிடி ஒரு நிகழ் ச்சி நடக்கும்போது நமக்கு இப்பிடி நடந்திருக்கு பேங்க் வரவு செலவு பண்ற து அப்பிடிங்கிறது இதெல்லாம் நெனைக்கும் போது நமக்கு ஒரு நல்ல நிகழ்வு செரிக்க தோழி ம் கண்டிப்பாக
ஆ இதுவே நம்மளுக்கு ஒரு சேப்பு தா அப்டின்ட்டு தோணுது யார்கிட்டயோ போய் வெச்சு எங்கயோ போய் மாட்றது பேசாம இந்த மாறி வெச்சே போயிர்லா கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் அதி கிமா வாங்கனாலு கூட சேபா இருக்குது அப்டின்ட்டு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும் இல்லையா
கண்டிப்பாக தோழி கண்டிப்பாக ம்
இல்ல இது உங்ககிட்ட இந்த விஷயோ பேசுறதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த நம்ம மறுபடியு மீண்டும் நம்ம எதாவது ஒரு டாபிக் எடுத்து நம்ம மறுபடியு பேசலாம் கண்டிப்பா தோழி உங்க கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ம கள்ச்சியாந்துது நன்றி வணக்கம் தோழி போ அப்ப